உம் எப்பிடிடா இருக்க
ஹலோ
கேக்குதா டா
ஆ கேக்குது கேக்குது கேக்குது இது ஆபீஸ் போலிங்களா
ஆ போனு நீங்க எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்க என்ன என்ன ஸ்பெஷல் இன்னைக்கி
இன்னிக்கு மீன் கொழம்புதா இன்னிக்கு
ம் அப்புறோ என்ன ஜாலி தா என்ஜாய் தா
மீன் கொழம்பு மீன் கொழம்புக்கு ஜாலி என்ஜாய்மெண்ட் இருக்கா
ஆமா ஏ மீன் கொழம்பக்குல அப்புறோ எதுக்கு இங்க இருக்கு என்ஜாய்மெண்ட் நல்லா சாப்பிட போறீங்க
மீன் கொழம்பெல்லா எப்பயுமே சாப்பிடடுறதுதா
உம் ம்
அதெல்லா வந்து என்ஜாய்மென்டல்லா பாத்தீங்னா வெளில போய் சாப்டு ஜாலியா ஊர் சுத்தி பாக்றது தா என்ஜாய்மென்டு நீங்க
இங்கே என்ன சாப்பாடுனே தெரில இப்பதா எழுன்தே பாக்கணு
இத்தரமணிக்கு ஏஞ்சி
இத்தனமணிக்கு ஏஞ்சி ம் நா நைட்டு தானே வேலைக்கு போறே அதனால எதுவு சரியாக தெரியல பாக்கனு
ஆ அப்ப நைட் டூட்டி போனீங்களா
நேத்து போல
ஏ
அதுத்தா தூங்கிட்டேன் போர் அடிக்குது சரி டயர்டா இருக்குன்னு தூங்கிட்ட
போர் அடிகுது டையடா ஜாலியான லைஃப்ல
உம் ஏ ச்ச சொல்ற மாதிரி அது உண்மைதான் என்ன யார் தொல்லையும் கிடையாது
உம் ஏன் இத்தன மணிக்கு ஏன் இத்தன மணிக்கு போற ஏன் இவ்வளவு நேரம் தூகுங்கற ஏன் எஞ்சி ஒரு வேல செய்ய மாட்டேங்கற
நம்மள யாரு கேப்பா நம்மள யாரும் கேக்றது கிடையா போ இப்போ இப்ப உங்க ஃப்ரெண்டு தான் டவுட் கேட்டுட்டு இருக்காங்க அடிக்கடி
என்னங்களா
இது ஏ நடக்ல அது ஏ நடக்ல அது ஏ வர மாட்டேக்குது இது ஏ வர மாட்டேக்குது கேட்டுட்ருக்காங்க
இருந்தாங்க ஓ டி பி யே வரமாட்டுது ஓ டி பி யே வர மாட்டுகுதுன்டு
அ ஓ டி பி வர மாட்டேங்குதுன்றாங்க என்ன தா பிரச்சன அவங்ளுக்கு
நீங்க தா சார் கிளியர் பண்ணும்
எங்க ஓ டி பி வரதுக்கெல்ல நா எண்ணங்க பண்ண முடியும் ஓ டி பி வந்து அவங்க மொபைல் ஃபால்ட்டா இருக்கும் நம்பர் ஃபால்ட் எதாது இருக்கும் எல்லோருக்கும் ஓ டி பி வரது இலயா உங்ளுக்கு வருது இலயா
ம் எனக்கு வருது சார் எனக்கு வருதுங் சார்
அ அவுங்ளுக் வராதுக்கு நா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க
அது எனா ஒரு குளு குடுங்க சார் உடனே ரீஷாட் பண்ணுங்கமா
இல்ல அது எல்லாமே சொல்லியாச் ச்ச எல்லாமே சொல்லியாச்சு பட் ஆனா அவுங்ளுக் வர்ல அது என்னன்றது ஒண்ணும் பண்ண முடியும் என்னாலயே எனக்கே தெரில அது ஏ வர்ல என்ன ரீசன்றது அவுங் மொபைல் ஆனா மத்த மெசேஜ் வருதுன்றாங்க ஓ டி பி வருதானு எல்லாத்து செக் ஒண்ணு சொன்ன வருதுன்றாங்க அது சும் உண்மைய சொல்றாங்களா பொய் சொல்றாங்களா தெர்ல
எனக்கும் தெரிலீங் சார் பக்கத்துல இருந்தா பாத்தாத என்னான்னு தெரியு
நீங்க பாருங்க போய்ட்டு உங்க பக்கத்ல தான இருக்காங்க நீங்க ஹெல்ப் பண்ணுங்க
இல்ல அவுங்க வீட்டுக்கு போன்னா ஒரு இருவது நிமிஷத்துக் மேல ஆவு சார்
புரில
அவுங்க வீடு தூரமா இருக்கு சார்
ஹலோ ரொம்ப தூரமா கேட்குது கேட்குது கேட்குது
அ சார் உங்களுக் கேக்குதுங்ளா
கேக்குது கேக்குது கேக்
கேக்குது ஆ ஆ அவுங்க வீடு ரொம்ப தூரமா இருக்குங் சார்
ஓகே இல்லனா அவுங்ள வர சொல்லுங்க வர சொல்லி பாருங்க
இல்லிங் சார் அவுங்ளுக்கு கொழந்த இப்ப தா பொறந்துருக்குங்ளா
ஆனால அவுங்ளு அவ்ளோ தூத்துல இருந்து கொழந்தைய துக்கிட்டு வர முடியாதுங் சார்
ஆமா ஆமா
நீங்க இருந்திங்க இல்லனா ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கும் போது போய்ட்டு பா பாத்து அது எப்டி பண்றதுன்னு சொல்லி குடுங்க அவுங்ளுக்கு
கொழந்தையும் பாத்துட்டு வர்ணு கொழந்தைய பாத்து ரொம்ப நாள் ஆவுது
ம்
நான்னு எல்லா கொழந்தையு போய் பாத்துட்டு வந்தோ நீங்களும் கூட வரீங்களா சார்
நானா மேடம்
நம்மங்க சார் அப்டியே பா வந்தீங்கன்னா நீங்ளு கொஞ்ச டவுட்னா கிளியர் பண்ட்டு வருவீங்க
வேணா வேணா மேடம் நீங்களே கிளியர் பண்ணுங் நீங்க வந்து எக்ஸ்பட் ஆய்டீங்க இப்ப அதுல
இல்லிங் சார் சாரிங் சார் ஒண்ணு நா அந்தளவுக்கு ஒண்ணு நானே பாத்தீங்கனா உங்கள தா டார்ச்சல் பண்ணிட்டு இருக்கனு உங்களுக்கு நல்லாவே தெரிலிங் சார்
தெரிஞ்சா தெரிஞ்சா சரி தா
ஒண்ணுமே நா தா சார் உங்கள இ மத்தவங்கள விட நா தா உங்கள டார்ச்சல் பண்ணிட்ருக்கனு உங்களுக்கு நல்லாவே தெரியு சார்
ம் அது தெரிது ல அப்பயு திரும்பவு அத் திரும்பவு டார்ச்சர் பண்ணி கேட்டுட்டுதான இருக்கீங்க
ஆமாங் சார் அப்ப நாங்க டார்ச்சல் பண்ணாம வேற யாரு சார் டார்ச்சல் பண்றது உங்கள
ம் ம் பரவால பரவால நல்லா நல்லா நல்லா பேச கத்துக்கிட்டீங்க
புரிலிங் சார்
நல்லா பேச கத்துகிட்டீங்கனுன்ன
தேங்க்ஸ் சார் உங்க கூட பேசாம இருந்த பேசாமல்லா இருந்தனா கத்துட் இருக்கவே மாட்டன் சார்
ம்ம் நெறைய நெறைய ஜாப் கத்துக்கிட்டீங்கள்ள
ம்ம் ம்
ஒன்னா ரெண்டா எவ்ளோ ரெக்கார்டிங் ஸ்டாப்பு எவ்ளோ நெறய நெறைய யர்ன் பண்ணிருக்கீங்க தான
இல்லிங் சார் ஒரு இப்பதிக்கு உ தேர்ட்டி தா முடிச்சிருக்க
ஆ பொதுவா சொல்ற நீ ஃபர்ஸ்ட்லே இருந்து முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிருந்திங்க இல்லியா அதுக்கல்லா
ஆ அது நல்லா ஒரு பெனிஃபிட்டா இருந்துச்சுங் சார் செம்ம பெனிஃபிட்ங்க சார் அது
ம் ம் ம் ம்
உண்மையா அது செம்ம பெனிஃபிட் என்ன ஒன்னா அந்த டாஸ்க்கு இப்ப வர்றது இல்ல கேன்சல் ஆயிடுச்சு
ம்
ம் சார் அந்த டாஸ்க் வருங்களா இதுக்கப்பற
இது அதே டாஸ்க் வராது வேற மாரி ப்ராஜெக்ட் வரு அவ்ளோதா
ப்ராஜெக்ட் வேற மாரி வருங்களா வேற மாரி வந்தாலு இந்த ஒர் ரூபா அம்பது காசுக்கு எல்லா வேணாங்க சார் கொஞ்ச லம்ப் பா க்குற மாரி பாருங்க சார்
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா
ஏன்னா ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு எல்லா நம்ம வேல செஞ்சோன்னா ஒரு நாளைக்கு நம்ப உங்களுக்கு நல்லாவே தெரியு விலவாசி எந்த அளவு க்கு ஏறுது வீடு வாடக பால் காசு கரண்டு பில்லு குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸு நெறய இருக்குங் சார் அதல்லா பாத்தீங்கன்னா நம்ப ஒரு நாளைக்கு ஒர் ரூபா சம்பாரிச்சா பத்தாது இல்லிங்களா
ஆமா
என்ன சார்
விலவாசி அதிகமா தா விக்குது மேடம் நா என்ன பண்றது இங்க இந்த ப்ராஜக்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோ ஜஸ்ட் ஜெஸ்ட வெரிஃபை தான பண்ண போறோ அது வெரிஃபை பண்ணறதால்ல அது வந்து ஃபிப்டி எயிட் பைசா தா குடுப்பா உங்களுக்கு அதுக்கு மேலல்லா குடுக்க மாட்டாங்க
அஅ அஅ சார் இந்த ஒரு ப்ராசஸ் ஒண்ணு அது தமிழ் ரெக்கார்டிங் மாரி பேசுறாங்க பேசி அத டைப் பண்ணி சொல்ட்டு சொல்லியிருக்காங்க
ஆ
ஆனா வந்து அது பாத்தீங்கன்னா டாஸ்க் ஆட் ஆகிட்டே இருக்கீங்குளே சார் எப்டி அது
இது டிரான்ஸ்கிரிப்ஷன் தான சொல்றீங்க
ஆமாங் சார் ஆமாங் சார்
அதுதா அதுதா ஜஸ்ட் அதுல ஓட்றது டயடூ அதுல ஆல்ரெடி நீங்க டெஸ்ட்டுக்கு வந்து இருவ் கொஸ்டின் வரு அந்த இருவது கொஸ்டின் வந்து நீங்க இருவது ஆடியோ வந்து டைப் பண்ணு கேட்டுட்டு கிளியரா அதுக்கப் அப்புற லைவ்ல வந்து நீங்க இன்னா பண்ணுவீங்கனா அது அல்ரெடி டைப் ஆகி வரு அது நீங் கரக்ஷன் மட்டு பாத்த போது அதுக்குதா வந்து அந்த
ஓ அப்டிங்ளா சார் ஆனா வந்து எனக்கு தெரிஞ்சு அத விட எனக்கு இது நல்லா பெஸ்ட்டா இருக்கிற மாரி இருக்
அப்போ நீங்க இது பண்ணுங்க ஒன்னு பிரச்சன இல்ல
இதுக் பாத்தீங்னா நா நம்பர் நறைய வாங்கிட்டே இருக்குனு
ஆ ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே புரிது புரிது புரிது மேடம் சேரி விடுங்க பாத்துக்கிளா அடுத்த ப்ராஜெக்ட்ல கண்டிப்பா நல்லா ப்ராஜெக்ட்டா கொண்டு வர்லா ஹலோ அடுத்த ப்ராஜெக்ட் கொண்டு வர்ல மேம் ஆனா இங்கியே மணி பத்தாப் போது என்னாதா நீங்க ஆபிஸ் போயிட்டு
சார் மணி இப்பதா ஒம்பது இருவத்தஞ்சு ஆவுதுங்க சர்
ஆ ஒம்பது இருவத்தஞ்சு ஆஃபீஸ் போய்ட்டு சும்மா உக்காந்துட்டு வர்றதா
ஆ ஆமாங் சார் உக்கார வச்சு சும்மா உக்கார ஏ சார் உங்க ஆபீஸ்ல சும்மா உக்கார வச்சு தா உங்ளுக்கு சம்புளோ குடு தன்ப்புறாங்களா சார்
அப்டி கிடையாது நாலா டைமுக் போயிடுவ ஒன்பது மணிக்கிலா
சார் நாங்க டென் ஓ கிளாக் கூள்ளார உள்ள போன போதங் சார்
டென் ஓ கிளாக்கா
ஆமாங் சார் டென் ஓ ஓள கிளாக் குள்ளார ப்போ அ நைன் பிப்டி நைன் பிப்டி ஃபை கூள்ளார போன போதுங் சார்
ஆ அதா அதா அதுலந்து அதலந்து ஒரு ரெண்டு மண் நேர ஜாலியா இருக்கீங்க
சார் அதுல இருந்து நைட் ஏழு மணி வரைக்கு ஒர்க்குங் சார் அதுக்கப்பற நடுவுல யார் கால் பண்ணாலு என்னப் பண்ணாலு ஒரு ஒரு எமர்ஜென்சி கூட நம்ப்ளால பேச முடியாது
நீங்க ஒரு ஒரு நாள் ரெண்டு மணிக்கிலா வூட்ல இருக்கீங்ளே
அது வந்து அவுங்ளோட பர்ச்னல் ஒர்க்கா வெளியில போயிடுவாங்க சார் அந்த டைம்ல மட்டு எங்ளு சீக்கிரமா விட்ருவாங்க
ஆ ஆ ஆ நீங்க ஆக்சுவலா போய் டைப் பண்ணுவிங்ளா பத்தர டைப் பண்ணுவீங்ளா
ஆ ஆமாங்க சார் டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா இப்ப எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க அவுங்ளோட ஓல்டு டாக்குமெண்ட் அவுங்க தாத்தா பேர்ல எதர்தே
அத அப்டியே டைப் பண்ணுவீங்ளா தமிழ் டைப்பிங் தெரியுமா
ஆ பண்ணுவங் சர்
நெஜ்மாலுமா
உண்மே அப்புற எப்டி சார் பண்ண டைப் பண்ண தெரிஞ்சதுனால தானே சார் வேலையில வச்சிருக்காங்க
பரவால்ல நல்ல விஷியங்க தமிழ் டைப்ரைட்டிங் க்ளாஸ் போனீங்ளா
இல்லிங் சார் இல்லிங் சார் அந்த டை ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா நானு கம்ப்யூட்டர் கிளாஸுக்கே பேசிக் பாத்தீங்கன்னா நா ஒர்க் அப்பான பழைய ஆபீஸ்ல தா கம்ப்யூட்டர் எப்டி ஆப்ரேட் பண்றதுனே கத்துக்கினா சார் நா கம்புயுட்ரு கிளாஷுக்கு போனதில்ல டைப்ரைடிங் கிளாஸுக் போனதுல்ல எல்லாமே நான் அந்த எங்க பழைய ஆபீஸ் பாத்தீங்னா எனக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆபீஸ் சர்
அததா நாங்க தா சொல்லிக் குட்த்தோ தலையில அடிச்சடிச்சு
அதேதா சார் டைப் ரைட்டிங்கு எல்லாமே கீபோர்டு எந்தெந்த கீ எது எதுக்கு யூஸ் பண்ணனுன்றதெல்லா பாத்தீங்னா எ கூட இந்த ஃப்ரண்ஸ் சர்குலேஷன் தா எங்ளுக் கத்து குட்த்தாங்க
ஆமாலு கண்டிப்பா
ஒண்ணுமே எனக்கு அங்க
நானே நானே கத்துக்கிட்டேன் சொன்னீங்கன்னா கண்டிப்பா திட்டுவாங்குவீங்க
சர் என்னங் சார் டப்புனு இப்டி இப்டி திட்றீங்க என்ன
ஆமா நெஜமாலையே அதுதானங்க உண்ம
ஒண்மையுமே சொல்ல போனா அங்க வந்துசா சார் நானு வந்து
கேரக்டுர்லா பயங்கரமா சொல்லி குடுத்துருக்கோ உங்க தேவா பால் அப்டின்றதெல்லா
ஏ அப்டில்லா பேசாதீங்க சர் எங்க அக்காவெல்லா அப்டி பேசாதீங்க ச என கோவந்தா வரூ எனக்கு அந்த அக்காவ பாத்தாலே இப்பெல்லா எனக்கு புடிக்கவே புடிக்காதுங்க சர் சரியான சோப்பிரியா
டேலண்ட்டான அக்கா தெரியுமா அவங்க
ஆ ஆமாங்க சார் நல்ல டேலண்டு உங்களுக்கு மட்டுந்தா அவங்க
உங்க மேல எவ்ளோ பாசமா இருக்காங்க தெரியுமா இன்னூ
பாசன்ற அட்த்துக்கு அ எட்த்துக்கே அடுத்த இல்லாத அக்கா சார் அவங்களா
அப்டி அப்டிதா சொல்றீங்க ஆனா நீங்க ரெண்டு பேரு ஆறு மாசமா ஒரே தட்ட சாப்ட்டுட்டு இருந்தீங்க
உண்மைய சொல்ல போனா நல்லப் ஃப்ரெண்டா பழகணு தா சார் நா இல்லன்லா சொல்ல மாட்ட நானு பொய்யாலா பழக மாட்டே ஏனா நீங்க நேர கண்ணுக்கு நேரா பாத்தீங்க நாங்க
அ அ
த்துகாண்டது அவ என இடுப்புல தூக்கினு போனது எல்லாத்தையு நீங்க பாத்தீங்க தா
ஆமா அந்த அக்கா கூட நாம்லு ஆமா பாத்தொங்கு
சொல்லுங்க சா இன்னொனு பாத்தீங்கன்னா பழகுன அர்த்தத்துக்கும் லாஸ்ட்டா ஒரு ஜஸ்ட்ட் ஒரு விளையாட்டா பண்ண ஒரு விஷியத்த அவ ஒரு மாரி மிஸ்யூஸ் பண்ணி என்னிய அவ ஒரு வார் த்த சொன்ன மாரி இருந்துச்சிங்களா அதுல இருந்து எனக்கு புடிக்கவே இல்லிங்க சார் பழக்கத்துக்கே அர்த்தோ இல்லாம பண்ணிட்டா
செரிங்க செரிங்க உங்க அக்கா தான பாத்துக்கலா விடுங்க அக்கா அடுத்த அடுத்த ஜென்மத்துலையா ஒன்னா சேருங்க ரெண்டு பேரு
சாரிங்க சர் இந்த மாரி ஜென்மத்து கூடல்லா ஒன்னா சேரவே கூடாதுங்க ச
செரிங்க செரிங்க ஓக்கே பாருங்க பாய்
பாய்